ஹலோ ம் எஸ் கேக்குதுமா
உம்ம் இதோ டீ குடிக்கலானு வந்தேத்த
சை டிஷ் என்னது டீக்கு
டீக்கி சைடிஷ் எலாம் இல்லத்த அத்த வாட்டி நேத்து வரைக்கும் ரஸ்க்கு சாப்ட்டு இருந்தேன் ரஸ்க்கு காலி ஆயிடுச்சு வீட்ல
உம் அப்டியே கடகடன் கீழ் எறங்கி போமா ஒரு பிஸ்கெட் பாக்கெட்
தாத்தா வந்து போன வார அ ஹ போன மண்டே தா ரெண்டு பேக்கெட் பெரிய ரஸ்க்கு வாங்கிட்டு வந்தார் ரெண்டு பெருசா
ஆ
ஒரே ஆளா டீக்கு தொட்டு சாப்புறேன்ட்டு டீக்கு மட்டு அந்த ரெண்டு பேக்கெட்மே நானே காலி பண்ட்டே
சூப்பரு
ஏ அம்மாக்கு வைக்கல அப்பாக்கு வைக்கல அதனாலயே உனக்கு இனிமே ரஸ்கே கெடையாது போயி்டு இனிமே இங்க வந்துரா இந்த ஏரியா அப்டின்டாருங்க
ஆ டீக்கு ரஸ்கு செம்மயா இருக்கு
தாத்தா வாங் தர மாட்டே போ சும்மா சும்மா உனக்கு எப்டி இத்தனை அது ஒரு ரஸ்க்கு உடய வெல வந்து எம்பருபா ஆனால உனக்கு ஏனா இப்பதானம போன மண்டேதானே வாங்குத்தே அதுக்குள காலி பண்றியா காலி பண்றியா அப்டின்ட்டு அவரு இ னிமே ஒனக் வாங்கி தர மாட்டே போயிடு அப்டின்ட்டாரு சேரி
எங் எங்க மாமா வீ டாண்ட வந்து ஃபை ருப்பீஸ் ரஸ்கு பாக்கெட்டுன் இருக்கு அதுல‌ மூணு பீஸ் தா வருமே சூப்பரா இருக்கு ஃபை ருப்பீஸோ டென் ருப்பீஸோ குட்டி குட்டி பாக்கெட்ஸு அதுல வந்து அந்த குட்டி குட்டி பாக்கெட்ஸ வந்து எட் டால நம்ம எட்டா அரேன்ஜ் பண்ணி பெருசா வந்து எண்பது ருபா கரெக்ட் அப்ப பத்துருவா ஒரு பாக்கெட் எண்பது ருவான் பெரிய பாக்கெட்டா குடுப்பாங்க சோ ஒரு நாளைக்கு ஒரு குட்டி பாக்கெட் ஆளுக்கு அப்டின்டு கரெக்டா எங்க டாடி வாங்கினுவந்து வச்சுருவாரு நாங்க ஒக்காந்து சாப்டுவோ அங்க சாப்புறதோட சரி இங்க வந்து அந்த டீக்கு ரஸ்க்கு தொட்ற பழக்கமே இங்க மாறிடுது இங்க அந்த இன்டென்ஷனு வரமாட்டேது அந்த ஆசையு வரமாட்டேது ஆனா அங்க போனா எனக்கு ரஸ்க் வேணு எனக்கு ரஸ்க் எங்க தொட்டு சாப்புட்ணு அப்டின்ட்டு ஆச வந்துருது அது செய்யறதே இல்ல அவ்ளோ சூப்பரா இருக்கு அந்த சின்ன பாக்கெட் தா பத்து ருவா பாக்கெட் தா சூப்பரா இருக்கு
இங்க வந்து அந்த பத்ருவா ரஸ்குலா வேண்டா எங்க அப்பா வந்து மாத் பழக்கி உட்டாரு என்ன இந்த கேஷுநட் போடுற ரஸ்க்கு வந்து சாப்புட வச்சு பழக்கி விட்டாரு அதே மாரி நா அப்டி பழக்கி உட்டாரா அதுல நாக்கு டேஸ்ட்டு ருசி தாங்காம அது கேக் குதா பத்து ரஸ்க்கு பத்து ருவா ரஸ்குகே சாப்டா சே அந்த ரஸ்கு இல்லாம் போதே இந்த ரஸ்கு நல்லாவேயில்லன்ட்டு ஒரு ரஸ்குலே முடுச்சுர்றே அனால போ இனிமே டீ தனியாவே குடிக்கலா அப்டின்ட்டு பழக்கமாக்க ட்ரை பண்றே
பரவால்ல குட்டு தா குட்டு தா எத்தன டீ குடுப்ப கால்ல டீ குடுப்ப ஈவ்னிங் டீ குடுப்பிங்ளா
மாட்டே
உம் காஃபி குடிக்க மாட்ட தான என்ன ரொம்ப புடிக்கும் குடிக புடிக்குமா
எப்ப வந்தாலும் குடிக்கும் ஹலோ
உஹ்
உம்
நான் ஒகேஷன்ல எப்பயாச்சுதான் ஆசைப்பட்டா அப்றம் சோம்பேரித்தனத்துல ஆஹ் இப்ப நான் மட்டும்தான் வீட்டுல இருக்கேன் டீ போடணும்னா யூஸ்வலா நான் தான் டீ போடுவன் சோ டீ போடும்னா எல்லாருக்கும் போடுவோம் அட்லீஸ்ட் மினிமம் நாலு பேருக்காவது போடுவேன் நா தனி ஆஹ் எல்லாரும் ஊருக்கு போய்ட்டாங்க வீட்ல யாரும் இல்ல நானு பாப்பா ஜேம்ஸ் மட்டும்தான் இருக்கோம் அப்டின்னா நான் மட்டும் தானே பாப்பாவும் தம்பியும் குடிக்க மாட்டாங்க ஆனாலும் நான் மட்டும்தான் குடிக்கணும் அப்படின்றதுனால அப்போ சோம்பேரித்தனம் பாலை வச்சு காபி டீத்தூள் போட்டு எதுக்கு நம்ம மட்டுதானே திருப்பி அந்த பாத்திரத்தை நம்பதானே கழுவணும் கம்முனு பால காச்சனும் காபி போட்டு உட்காந்துருவேன்
நானும்றீங்களா
உம்
ல இருந்தேன்னா எதுக்கு பால் குடிச்சாதா குடிச்சே ஆகணுமா தரவே இல்லன்ட்டு உக்காந்துப்பேன்
ஆஹ்
அன்போட சப்பதினாம் நீங்கள கா ஃபியாது போட்டு குடிச்சிங்க இல்ல அதெல்லாம் இல்லை பாத்து நம்மதான் கழுவணும் எப்டி இருந்தாலும் தேவல அங்கே வை என்ன ச ஒரு காபி தானே ச அது குடிக்கலனா செத்தா போயிட போறேன்ட்டு
அட கடவுளே பரவாயில்ல என்ன விட ஒரு சோம்பேறி ஜீவன் அந்த அண்ணன் பொண்ணு
தண்ணி மட்டும் குடிஸ்டு படுத்துவே அவ்ளோ தா
உம்
ஏன் சோம்பறிக்குல்லாம் முன்னாடி நீங்க எல்லாம் ஒண்ணுமேல்ல அத்த
ஏன்னா இப்டிலா இருந்து எப்டி நீ மாற போறன்றத பாரு எப்டி பம்பரம் கட்டி விட்ட மாரி கால்ல சக்கரம் கட்டி விட்ர மாரி ஓடனும் பாரு அப்போ தெரியும் தினமும் இருக்கோ அப்படின்னு அது ஒரு இன்ட்ரெஸ்ட்டிங்கா இருக்கும் அது ஒரு ஜாலியா இருக்கும் எல்லாருக்கும் செய்யணு எல்லாருக்கு செஞ்சு கொடுக்கணு நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஆச வந்துட்டே இருக்குமா அதனால அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கா போகும்
நீங்க உங்களுக்கு இப் இப்ப வந்து இருக்காங்க சரி இந்த மாரி ஃபேமிலிஸ் இருக்காங்கன்றனால இப்டி பண்ணிங்க கரெக்டா நா அம்மா அப்பா அம்மா அப்பா வந்து இப்ப இல்லாம இருந்தாங்கன்னா அஹ் வெளால போயிட்டாங்கன்னா நாமட்டு தான் தனியாருப் பேன் பாட்டிக்கு வந் ஆல்ரெடி கால்லே செஞ்சு வச்சிருப்பாங்க இருப்பாங்க அந்த டீய வந்து அவுங்களுக்கு கரெக்டா இருக்கு
உம்
தனிய டீ போடுவாங்க இவுங்களுக்கு தனியா டீ போடுவாங்க அத வந்து அவுங்களுக்கு சுடு பண்ணி கொடுத்துருவே ஆனா எனக்கு இருந்து தனியா போணுமா அப்பிடின்ட்டு நா விட்டுருவே அவள தா
உம்
ஏன்னா அதுதா சோம்பேறித்தன
கண்டிப்பா கண்டிப்பா கண்டலன் பண்ணிக்கணு உம்
என்ன ரொம்ப சோம்பேரியா இருக்கேன்ட்டு எங்க அப்பா என்ன பண்ண நா பாஸ்கெட்பால் சேர்த்து விட்டாரு சேரி போயி்ட இது இருக்காது இது இதிலியாது உருபுடியா இரு அப்பிடின்ட்டு சொல்லி அனுப்புசு விட்டாரு ஆனானா ஆனா எங்க அப்பாக்கு என்ன டஃப் குடுக்குற ஆளாச்சே
என்ன பண்ண
அந்த கோச்கோச் வந்து என்ன பனா இந்த மாரி அஃபன்ஸ் பண்ணு டிஃபன்ஸ் பண்ணு அப்பிடின்ட்டு சொல்லி இது பண்ணிட்டு இருந்தாரு நீனா நீ சும்மா என்னய வேலை வாங்கினு இருக்கே வீட்லயு ஏ வேலயே மாரி நா செய்ய மாட்டேன்ட்டு நீ என்னால முடியாது சார் நீங்க வேணா எனக்கு பதில இவுங்கள அனுப்ச்சு விடுங்க அப்பிடின்ட்டு அவுங்கள அனுச்சு விட்டு நா உட்க்காந்து கேலரியில உட்க்காந்துன்னக்கேன் உனக்கா வந்து வேடிக்கை பாத்துக்கிட்டு அந்த மாரி பண்ணிட்டு இருந்தேன்னா அவருக்கு சமகண்டாயிட்டாரு எங்க போச்சு கூப்பிட்டு பேரண்ட்ஸு கூப்பிட்டு உங்க பொண்ணு எதையு செய்ய மாட்டா நாங்க என்ன நேரமோ பண்ணிட்டோ நீங்க கூட்டின்னு போயிடுங்க அப்பிடின்ட்டு சொல்லி அவரு கூட்டின்னு போயிட்டாங்க அவரிட யோ உ சோம்பேரிதனத்துல இருந்து நா என்ன பண்ண போறே அப்படின் அம்மா அப்பா அச்சி பிச்சினுுக்காங்க
பரவாயரவ அது நம்மளுக்கு எது சொல்றது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு மாறிடுவோ இன்னு கொஞ்ச நாள் தா இந்த காலேஜ் லைப்ல முடிஞ்சுட்டு பேர் வச்சிருக்கே அப்புற ஒர்க் ஒர்க் போய் ஆரம்பிச்சட்டோனா சம்பாதிக்க ஆரம்பிச்சட்டோனா அதுக்காக ப்ிப்பேர் பண்ணணு ஹ எல்லாருக்கு வேல கடச்சிடு நம்மளுக்கு வேல கிடக்காம இருந்துட்டோனா ஐயோ நம்மளுக்கு மட்டுதா வேலை கிடைக்கலையா அப்பிடின்லா சொசைட்டி பார்க்க ஆரம்பிச்சுட்டோ வச்சுக்கே அவ்ளோதா சுத்திட்டே இருப்போ ஆனா அதெல்லா நம்ம எதையுமே நம்ம நம்ம கோலை நோக்கி நம்ம போயிட்டே இருப்போ யார் பாக்கறா யார் பேசுறான்னா எதையு கண்டுக்காம நீ நம்ம கோலை நோக்கி போயிட்டே இருந்தாலே நம்மளுக்கு ஹாப்பினஸ் வந்துட்டே இருக்கு இப்போ தா நம்மளுக்குலா இந்த காலேஜ் லைஃப்ல தா ஹாப்பினஸ் அதனால கொஞ்ச சோம்பேறியாகவு இரு அதே கொஞ்ச வேலையு கத்துக்கோ எதுவுமே தெரியாம இருக்கிறதுக்கு தெரிஞ்சுட்டு அப்புறமா செய்யாம இருந்தாலு பரவாயில்ல எதுவுமே செய்ய தெரியாம இருந்தாலாதா தப்பு
கரட் சம்
தெரியு இப்ப ஒரு சாம்பார் வைக்கணு ஒரு குழம்பு வைக்கணு ஒரு ரச வைக்கணு உனக்கு தெரியு தெரிஞ்சுட்டு செய்யாம இருக்கிறது தப்புல்ல கத்துக்காம இருக்குறதுதா தப்பு உம் அதல்லா சொல்லுவாங்க இந்த ஆஹ ஸ்கூல்ஸ்ல எல்லா வந்து சவைவிங் டெக்னிக்ஸ் அப்புடின்ட்டு சொல்லிக் கொடுப்பாங்களா உன திடீனுட்டு எங்கேயு உ தனியா நீ மாட்டிக்கினு நீ எப்பிடி சமாளிச்சுட்டு வருவ அப்புடின்ற மாரி ட்ரெயனிங்ஸ்லா இங்க எங்க ஊர்ல மழ மழ ஏரியாலாம இருக்கு கொஞ்ச இன்டீரியர் வில்லேஜஸ் அங்கல்லா சிக்னல் கெடக்காது ஒன்னு கரண்ட் வசதி இல்லாமல்லா ஒன்னு இருக்காங்க ரொம்ப இன்டீரியர் வில்லேஜஸ் அங்கல்லா சவிங் டெக்னிக்ஸ் அப்பிடினு சொல்லி் கொடுப்பாங்களா சோ எப்ப வந்து ஒன் டே இப்போ நீங்க தனியா மாட்டிக்கீங்க இந்த காட்டுக்குள்ள இந்த இடத்துல வந்து யானை வருது அப்படின்னா நீங்க எப்படி சர்வைவ் பண்ணுவீங்க அது மாதிரில்லாம் சொல்லிக் கொடுப்பாங்க அதுல ஒரு இடத்துல வந்து ஒன் நை் பேரன்ஸ் இல்லாம நீங்க தனியா இருக்கீங்க இல்ல ஒரு டேல இருந்து நைட் வரைக்கும் இருக்கீங்க அப்போ உங்களுக்கு தேவையானது எப்படி செஞ்சுப்பீங்க அப்படின்னு குட்டி குட்டியா இந்த நூடுல் செய்யறது சிம்பிளா நூடுல் செய்யறது டீ வக்கிறது பால் காசுறது காபி போடுறது டீ போடுறது இதெல்லாம் அ ஸ்கூல்ஸ்லேயே சொல்லிக் கொடுப்பாங்க
பார்ரா
அப்படின்ட்டு கேள்வி பா போ ஒருவார்தக்கி
எங்களுக்கு வந்து இப்டி இல்ல அஹ் இந்த ஃபயர்ல்லாம் இப்ப டக்குன்னு கேஸ் வந்து பத்திக்கிச்சுனா என்ன பண்ணுவீங்க அப்டிலாம் கேள்வி கேட்டு அவுங்களே வந்து இந்த மாதிரிலாம் துணி வந்து எடுத்து போடணும் அந்த டைம் வந்து அஹ் துணி எடுத்து போட்டு அப்டியே விடணும் அப்றம் தண்ணி இப்டி இந்த மாரி போசாடிக்கணும் அஹ் அப்டின் கே எல்லாத்தையும் ஒன்னு ஒண்ணு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க ஆஹ் வந்து டிஃப்ரெண்டா இருக் இப்ப கொரோனாக்கு முன்னாடி எல்லாமே பண்ணாங்க அதுக்கப்புறம் எப்ப கொரோனா வந்ததோ எதுவும் பண்றது இல்லை நாங்களும் ஸ்கூல் மாரி காலேஜ் மாரி வந்தாச்சு
உம் ஆமா காலேஜ்ல ட்ரைனிங்கே குடுப்பாங்க இந்த கேம்ப் எல்லாம் வப்பாங்கபாரு என்எஸ் எஸ்
ஆஹ்ஹ இப்ப காலேஜ்ல அது நடக்குது என்சி என்எஸ்எஸ் கேம்ப்ல நடக்குது அத்த
அதுலலாம் இரு பாடிஸ்பே பண்ணிக்கோ இரு
ஆஹ் பண்லாதான் சேரி பண்ணுவோம் பாக்கலாம்
ஜாய்ன் பண்ணிக்கோ அது வந்து எப்டி சொல்றது உனக்கு அதுல ஒரு சரிபிகேட் வந்தா கூடமே உனக்கு நெக்ஸ்ட்வொர்க்கு உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் எல்லாத்துகுமே சர்பிகேட் வாங்கி வச்சுக்கோ இப்போ என் சிஸ்டரில்லா இருக்காங்க பாத்தியா அவுங்க சும்மா ஒரு ஸ்கூல்ல வந்து காலேஜ் படிக்கும்போதுதான் எப்டிதான் ரெய்னராயி போயிருக்காங்க அந்த சர்டிபிகேட் வச்சு அவுங்க ஸ்கூலஎன்எஸ் எஸ் கே நடத்தணும் அப்படின்னும்போது டீச்சர்ஸ் எங்களுக்கு யாராவது அட்லீஸ்ட் ட்ரெயின் ஆனவங்களும் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஸ்கூல் டீச்சர்ஸ்கு யாருமே என்எஸ்எஸ் பத்தி தெரியாத ஆளாகலும் இருக்காங்க அப்போ உடனே என் நாத்தனார் ஆகுனால நான் வந்து ஸ்கூல்ல நடத்தியிருக்கேன் ஸ்கூல்ல நான் ஒரு மெம்பரா இருந்திருக்கேன்னு சொல்ல போ அவங்களே ஹெட்டா போட்டு அவுங்களுக்கு கீழ இருவது பிள்ளைங்க போட்டு அவுங்களுக்கு கீழ ரெண்டு டீச்சர் போட்டு அவுங்க எல்லாம் கோவ்டினேட் பண்றது அவுங்க எல்லாரையும் பாத்துக்கறது அவுங்க எல்லாம் அந்த கேம்ப் அரேஞ்ச் பண்றது அதெல்லாம் சூப்பரா அந்த ஸ்கூல்ல கிட்டதட்ட த்ரீ ஃபோர் இயர்ஸ்ல்ல சிஸ்டரில்லா ஹெட்டா இருந்து செஞ்சிருக்காங்க ஒரேஒரு ஒரு சர்டிபிகேட் அவுங்க ஸ்கூல்ல கெடைக்கும் சர்டிபிகேட்னால அவுங்களோட அந்த ஆப்சோனட்டி அதாவது ஸ்கூல் டீச்சர் பிளஸ் என் எஸ் எஸ் டீச்சர் எக்ஸ்ட்ரா ஆப்சோனிட்டி மாரி அவுங்களுக்கு கெடைச்சது
ம் சேரிங்க அத்த
அதனால தான் நான் உன கோர்ஸ் படிக்கும் போதே சர்டிபிகேட் கோர்ஸா படிக்க சொன்ன
கரெக்ட் அத்த அ அம்மா கூப்பறாங்க அத்ததான் வந்துறேன்த்த